டிருக்கீங்க
நல்லா இருக்கன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கனே
என்ன பண்றீங்க ம் ரெண்டு பேரு ஒரே நேரத்துல கேக்கறோ சும்மாதா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா இருக்கே
ம் ம் அப்பறோ எப்டி போகுது எல்லா
எல்லா நல்லா போகுது உங்களுக்கு எப்டி போகுது
ம் நல்லா போவுது
என்ன பண்றீங்க நீங்க ப ஆமா காலேஜ் படிக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா வேலைக்கு போறன்ப்பா
படிச்சு முச்ட்டா
ஆ முடிச்சுட்ட நா முடிச்சே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல
ஓ அப்டி என்ன வேல பாக்கீங்க
நா இங்க பக்கத்துல தா ஒரு கம்பெனில வேல பாக்குற டெக்னிக்கல் ஃபீல்டுல
ம்
ஹலோ ஆமா ஆமா மேரிட் தா நீங்க என்ன படிக்கிறீங்க
தமிழ் பி எஸ் சி கெமிஸ்ட்ரி படிச்சிட்டுருக்கே
சேரி சேரி நல்லா ஈஸியா இருக்கா படிக்கிறதுலா
படிக்கிறது கொஞ்சோ டஃபுதா இந்தாலு குரூப் எடுத் தாச்சுனா படிச்சு தான ஆவனு
எந்த வருஷோ ஆ இது எந்த வருஷோ உங்களுக்கு
முடியிதனா
புரியில
எந்த வருஷோ காலேஜ் ஜாயின் பண்ணீங்கன்னா
ஆமா
டூ தௌசண்டு டொண்ட்டிஃபைய்ல
இது எத்தனாவது வருஷோ உங்களுக்கு ரெண்டாவது வருஷமா
ஆமா ரெண்டாது வருஷோ இப்பதா செகண்டு இயர் படிக்கே
ம் ம் சேரி சேரி எ பைய வரா பாருங்க
அப் பையன் இப்பதா புள்ள பொறந்துச்சா
கொழந்த கொழந்த ரெண்ற வயசு ஆவுது
ஓ மூத்த பையனா
ஆமா
பையன் பேர் என்ன
புரியில பைய
பையனோட ப்லாக்
பேரு எ உ பேர் சொல்ல கூடாதுங்களே ஆமா
வேலைக்கு போனா பிள்ளை யார் பாப்பா
ஆ அம்மா இருக்காங்க அம்மா பாத்துப்பாங்க பால்வாடி போறா அப்பறோ சமைக்கலா தெரியுங்களா உங்களுக்கு
ஆமா கொஞ்சோ கொஞ்சோ தெரியு உங்களுக்கு
ம் சமைப்பே இன்னும் ஃபுல்லா சமைக்க எப்டி சொல்லுது அம்மா இங்கே இருக் அம்மா வீட்ல இருக்கிறதுனால இந்த ப்ரச்சன இல்ல ஃபுல் டைமா சமக்கிற ப்ரச்சென வேணுனுமோ செஞ்சுப்பே ஏதனா தேவானமோ செஞ்சுப்பே
என்னங்க சமைப்பீங்க
புரியல
என்னன சமைப்பீங்க
ம் சமைப் ப்பே எல்லாமே ஓரளவுக்கு நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பே
மோக்குனி
ம் இந்த சாம்பார்ல்லா எனக்கு அந்த அளவுக்கு வராது
ஆ
ஒரு மாரி தண்ணியாருக்கும் இல்லன்னா கட்டியாயிடும் அதுக்கு ஈசி தான் சாம்பார்லாம் ஆனாலுமே அது கொஞ்சோ எப்டி சொல்றது தெரில அது மீன் கொழம்பு கறி கொழம்பு ம்னா வந்துரும் அது எப்டி வந்ச் உம் அதெல்லாம் நல்லாதாருக்கும் ப்ரியாணி பண்ணுவே இந்த பொரியல் ஐட்டம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மீன் வறுக்குறது அனைத்தும் பண்ணுவேன்
எனக்கு வந்து ந்த டிஃபன் அந்த மாதிரி தான் பண்ண தெரியும் தோச சட்னி வெக்க தெரியு சாம்பார்ல்லா வெக்க தெரியாது வேற மத்த இந்த சப்பாத்தி அதெல்லா அப்டி போட தெரியு
ஓகே
வேற அவ்வளவா சமக்கெனு தெரி தெரியாது கொழம்புல்லாம் வை தெரியாது சரி இனி போக போக கத்துக்கலாம் அப்டின்னு சொல்லி இருக்கேன்
ம் செர் செரி எந்த ஊர் நீங்க
நா இங்கதா அ நாகர் கோவில் சைடு
சேர சேரி
நீங்க
நாங்க இங்க சென்னை தான்ப்பா நாங்க
ஓ சரி
ம்
இங்க ஃபேவரைட் ஃபுட்னா எது
ஃபேவரெட் ஃபுட்டா ம் மஸ் கோர்ஸ் பிரியாணி தா ம் பிரியாணி க்ரில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்
அ
அதெல்லா புடிக்கும் சப்பாத்தி குருமா புடிக்கும் வெஜ் குருமா
இவிளே
புரி
மச்சி சாப்ட்ரீங்கலோ
ஆமா பிரியாணி வந்து எப்பயாச்சுந்தா வீட்டுல சமைக்கிறது கடையிலதா முக்காவாசி வாங்கறது
ஆ
வீட்ல அதுக்குன்ட்டு மைண்டு வரணு எல்லா
ஆமா நீ எப்புடி அ ரெசிபி சொல்வீங்களா எப்டின்னு பிரியாணி நீங்க சமைக்கிறது ஆ
எல்லாருக்கு இந்த ரெசிபிதா சொல்லிட்டு இருக்கே
சும்மா நீங்க எப்புடி பண்ணுவீங்களோ அத அப்டியே சொல்லுங்க
ந சிம்பிளா சொல்லிட்டுங்ளா ஃபஸ்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டோ ஊற வச்சுக்கணோ
ஆ
ஆ ம் இந்த வெங்காயோ தக்காளி எல்லா கட் பண்ணி வச்சுட்டோ வச்சுட்னோ முன்னாடியே ஆம் ஸ்டார்ட் பண்ணம் போது இந்த வெங்காயோ எல்லா போடுறோல்லயா எண்ணெய்ல அம் அந்த டைம்ல வந்து அரிசி ஊற வச் சாதா கரெக்டா இருக்கோ நா சொல்ற அளவுக்கு சரிங்ளா அப்புறோ ஒரு கிலோ இப்ப ஒரு கிலோ ரைஸு ஒரு கிலோ கறி போட்றோனா சிக்கனோ மட்டனோ போட்றோனா அதுல வந்து நானூத்தி ஐம்பது கிராம் நானூறு கிராம் இல்ல நானூத்தம்பது கிராம் வெங்காயம் தக்காளி போட்ணு ரெண்டுமே ஒரே அளவுக்கு கூட போட்லா வெங்காயோ கொஞ்ச நறைய இருக்கலாம் தக்காளி அந்த அளவுக்கு நறைய போட்டா தக்காளி சாதோ மாரி ஆயிடு னால தக்காளியு நானூறு கிராம் வெங்காயோ ஒரு நானூத்தம்பது கிராம் போட்டா கரெக்டா இருக்கோ அப்புறோ பட்ட இலவங்கோலா இருக் குல்ல பட்ட மசாலா
ஆமா
அதெல்லா நம்ப சும்மா ரெண் ரெண்டு நெறைய போட்டாலு அதுவு நல்லா இருக்காது மாரி எப்டி சொல்றது தெகட்ற மாரி ஆயிடு
வெங்காயோ தக்காளி எல்லா போட்ட பிறகுமா பட்ட இத போடுவீங்க
இல்ல இல்ல சொல்றே இருங்க நா மொதல்லம் எவ்ளோ எவ்ளோ எடுக்கணுன்றத சொல்றே அதெல்லா எடுத்துகிட்டு ஆ எண்ண கொஞ்சொ ஒரு குண்டான்ல எண்ண நெய் கொஞ்சொ சேத்துக்கிட்டு மொதல்ல வந்து இந்த பட்ட சாம் மசாலால்லா இருக்குல்ல பட்ட இலவங்கம் ஏலக்காய் எது எது நம்ளுக்கு தேவைக்கு வேணுமோ அதெல்லா போட்டுக்லா அத போட்டுட் டு கொஞ்சொ லைட்டா பொறிஞ்ச உனே வெங்காயத்த போட்டுட்ணு வெங்காயத்த போட்டு ந எல்லா ம் கோல்டன் கலர் வர வரைக்கு ஃப்ரை பண்ணிட்டு அதுல வெறு மெளகாத்தூள் இருக்குல்ல
ஆமா
அத போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணு வதக்கிட்டு கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ணு இஞ்சி பூண்டு பேஸ்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டா கரெக்ட்டா இருக்கோ ஸ்பூன் ஓகேவா
ஆ
நல்லா அதயு பச்ச வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு ரொம்ப தீய விடக்கூடது தீய விட்டா கசக்கி கசந்துரும் அதனால ஆ கொஞ்சம் நல்லா பச்ச வாசனை போற வரைக்கும் வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிள்ள இருக்குல்ல ஒரு ஒரு ஒரு கைப்பிடி அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு கைப்பிடி மட்டும் போட்டு நல்லா அந்த எண்ணெய்லயே நல்லா வதக்கி நல்லா அதோட பச்ச ஸ்மெல்ல்லா போற அளவுக்கு விட்றனும் அதுக்கப்புறம் தக் காளி சேக்கணும் தக்காளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசா அரிஞ்சு வைக்கணும் ஹலோ கேக்குதா தக்காளிய நல்லா கொஞ்சம் பிரியாணிக்கு போடுவாங்கள அந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சிரணும் கட் பண்ணி வச்சுட்டு தக்காளிய நல்லா வதக்கணும் ரொம்ப கொலைய விட கூடாது ஒரு முக்கா வேக்காடு வந்த உடனே கறி எடுத்து போடணும் சிக்கன் கழுவி வச்சது எடுத்து போட்டுட்டு நல்லா சிக்கன்ல இருந்து தண்ணி விடும் தண்ணி விட்டுட்டு அதுலயே கொஞ்ச நேரம் வேகும் வெந்த பிறகு எண்ண விடும் அந்த டைம்ல என்ன பண்ணனும் பிரியாணி மசாலா இருக்குதுங்கள நா அததான் போடுவேன் நிறைய பேரு வீட்லயே அரைச்சு வச்சுப்பாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் வறுத்து அரைச்சு போடுவாங்க நா வந்து கடையில விக்கிறத வாங்கி போட்டுருவேன் ஒரு கிலோ ஒன் பேக்கெட் போடுவ பத்து ரூபா இது ஆச்சி தா நா யூஸ் பண்ணுவ போட்டு நல்லா வதக்கி கிட்டு அதுவும் பச்ச ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தயிர் வேணுனா ஆட் பண்ணிக்கலாம்
ம்
ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு கி அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோல ஆரம்பிக்கும் போது அத வந்து ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்ற கிளாஸ் தண்ணி பாஸ்மதி நால வீட்டு அரிசினா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேக்கணும் தண்ணி சேத்து ஆ நடுவுல வெங்காயம் தக்காளில்லாம் வதங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு மெயினு நல்லா ம் தண்ணி ஊத்தி நல்லா கொதி வந்த பிறகு உப்பு எல்லாம் டேஸ்ட் பாத்துட்டு கொஞ்சம் லெமன் புளுஞ்சு விட்டுடணும் லெமன் புளிஞ்சு விட்டு ஆ கொதி நல்லா தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் எடுத்து வச்சிருக் கோல கொத்தமல்லி கருவப் சாரி கொத்தமல்லி புதினா அத எடுத்து கொதிக்கிற தண்ணியில போடணும் போட்ட பிறகு அரிசி எடுத்து போடணும் நல்லா கொதி வந்த பிறகு ஊற வச்ச அரிசி வடிகட்டி வச்சிருப்போம்ல அத எடுத்து நல்ல தண்ணியில அ கொதிக்க கிற தண்ணியில போட்டு கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு அப்புறம் உப்பெல்லாம் பாத்துட்டு திரும்பி உப்பு கரெக்டா காரம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு பண்ணணும்
அ
அப்புறம் என்னது ஆ தண்ணியு அரிசியு ஒரே ஈக்குவள் வந்த பிறகு தம் போடணு கொஞ்சோ நல்லா வெந்துரு முக்கா பதோ வந்த வெந்த பிறகு தம் போட்டுட்டு ஒரு கால் மண் நேரோ மூடி போட்டுட்டு மேலே தண்ணியோ இல்ல வெயிட்டான பாத்ரோ எதுனா வைக்கலா வச்சுட்டு ஒரு கால் மண் நேரோ டூ இருவது நிம்ஷோ எடுத்துட்டு கேசரி பவுடர் போடுறதுனா லாஸ்ட் நா கரைச்சி ஒண்ணு பாதியுமா ஒரு ஒரு ரைஸ் சலிக்காது இது கலர் இருக்கு ரைஸ்ல நார்மல் கலர் இருக்கு அந்த மாரி கலருதா இல்லனா தண்ணி கொதிக் குதுல அப்படியே கலாக்கி ஊத்திடலா கேசரி பவுடர் அவ்ளோதா தம்ம உடைச்சி இறக்குனா முடிஞ்சு போச்சு பிரியாணி லாஸ்ட்ல வேணும்னா கொஞ்சோ நெய்ய ஆட் பண்ணிகலா
ம் ஏழ்ற
செஞ்சு பாத்துட்டு சொல்லுங்க
ஆ சேரி சேரி உங்களோட நேரம் முடிவடைந்ததுக்கா மீண்டும் அடுத்த இ்தல சந்திப்போ நன்றி வணக்கம்
நன்றி அடுத்த கால் பண்றங்க
ஆ சேரி
ஆ